பேசா
ஆ இப்பதா கேக்குது இவளோ நேர கேக்கவே இல்ல
ஓகே என்ன பண்ற
நான் சும்மாதான் உட்காந்துருக்கேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க
நானா டிராவல் பண்ணிட்டு ஒரே டயர்டா படுத்துட்டு இருக்கேன் ட்ராவலிங்கே எனக்கு ரொம்ப போர் கடுப்பான விஷயம்
எனக்கு டிராவல்னா ரொம்ப பிடிக்கு என்ன யாரு எங்கேயு கூப்ட்டு போ மாட்றாங்க நீ எங்க டிராவல் பண்ண இப்போ
ஊருக்கு போயிட்டு வந்தே அது கொஞ்சம் பஸ்சு கிடைக்காது நாலஞ்சு பஸ் ஏறி வர வேண்டியதா இருக்கா ஒரே வாமிட் ம எனக்கு டிராவலிங் சுத்தமா பிடிக்காது மழையா இருந்தாலு வெயிலா இருந்தாலு பிடிக்க பிடிக்காது கார்ல போனா வாமிட் வரு பஸ்ல போனா நாலஞ்சு பஸ் ஏறி போனா அது வந்து அது அதுவு வாமிட் வரு டயர்டா இருக்கு ட்ரெயின் தா எனக்கு ஓகேவா இருக்கு அது கூட இப்பலா பாத்தன் ட்ரெயின் கிளீனா இருக்காதுன்னு போ மாட்டே எனக்கு வீட்லயே இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்
எனக்கு வந்து டிராவல் எனக்கு டிராவல் பண்றது புடிக்கு உனக்கு வாமிடிக் சிசி சென்சேஷன் இருக்கு அதனால உனக்கு கஷ்டமா இருக்கு போல எனக்கு வந்து ஓகே போனா ஜாலியா இருக்கும்ல வீட்ல இருந்து எஸ்கேப் சமைக்க வேணா துணி தொவைக்க வேணா எந்த வேலையு இல்லல்ல அதனால புடிக்கு எனக்கு டிராவல்னா
அதுல இருந்து தப்பிக்கிறது ஒரு நல்ல விஷயம்தா ஆனா எப் எல்லாரு வந்து சந்தோஷமா டிராவல் பண்ணி போவாங்க ஒரு போனா நா மட்டும்தா எப்படா எறங்குவோ எறங்குவோ எறங்குவோன் ஐயோ கடவுளே நா மட்டும்னா பரவால்ல என் பொண்ணு அதுக்கு மேல என் பக்கத்துல உட்காரும் போது தா அவளுக்கு வாமிட் வரு அது யார் கூட உக்காந்தாலு வராது யார் கூடயு உட்கார மாட்டா என் கூட மட்டும்தா உட்காருவா எப்பவுமே ஒரு கவர் எடுத்துட்டு போற மாரி இருக்கு அவளுக்கு
லெமன் இருக்குல்ல லெமன் அது யூஸ் பண்ணா வாமிட் வராம இருக்குன்னு சொல்வாங்கல்ல
நானாவது பரவால்ல கொஞ் கண்ட்ரோல் பண்ணோ வந்துட்டு டக்குன்னு எறங்கி கூட போயிடுவோ இவ வந்துச்சுன்னா அப்டியே என் மேல எடுத்துருவா பாய்லர் இவளுக்காக அ நெறைய கவர்ஸ் எடுத்து போனோ டிரெஸ் எடுத்துட்டு போறோமோ இல்லையோ நம்ம எங்காது போகறபோது மெயினாக எடுத்துட்டு போறோமோ இல்லையோ இந்த கவர்ஸ் மட்டும் நா அப்டியே க மறக் க்காம கண்டிப்பா எடுத்துட்டு போயிடுவே வீட்ல வந்து திட்டுவாங்க ஏ அந்த மாரி நீ ஏ இது பண்ற நீ அத மறந்துருன்றாங்க அவளுக்கு என்னால சமாளிக்கவே முடியாது எப்படா எறங்குவோன்னு இருக்கு எனக்கு அந்த மாரி கஷ்டமா இருக்கு ஒரு நிம்மதியாவே இருக்காது டிராவல் பன்னும் போது
உம் புரியுது நீ சொல்றது எல்லாரு அவங்கவுங்களுக்கு வந்ததானே தெரியு வாமிட் வரும்போது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது நீ மோஸ்லி வந்து டிராவல் பண்ணும் போது கொஞ்ச புட்ஸ்லா லா அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ணி பாத்திருந்தா கொஞ்ச கண்ட்ரோலாகலால்ல பக்
எல்லாமே ட்ரை பண்ணிட்டே நானு எம்டி ஸ்டமக்குலயு பாத்தேன் ஏதா சாப்பிட்டு பாத்தாச்சு ஒன்னு இப்ப நம்ம ஒரு எடம் போயிட்டு வரோனா சாப்டாம வர முடியாதுல சாப்டாமே ஹோல் டே டிராவல் பண்ண முடியுமா சொல்லு இப்ப சாப்ட்டு வந்தோனா அத அப்டியே எடுத்துருவா ரொம்ப கஷ் டோ என்ன பண்றது சில பேர் சொல்றாங்க பெருசாயிட்டா வந்து ஓகேவாயிடன்றறாங்க இப்ப நானு பெருசாயிட்டே எனக்கு அது சரி இதுவாகுதே
ஒரு சில பேருக்கு ஒரு ஒருஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாரி ஹெல்த் கண்டிஷ என்ன வச்சுக்கோங்களே
ஆனா மோஸ்ட்லி இந்த காரு தா வந் ந்து ரொம்ப நா நெறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன்ல அப்டிதா சொல்றாங்க.
கார்ல போனா வாமிட் வருது வாமிட்
ஆமா கார்லதா அது க்ளோஸ்டா இருக்குல்ல அந்த சீட் அந்த ஸ்மெல்லா வந்து தஜொரு மாரி மாரியா இருக்கு. அந்த ஸ்மெல் கொஞ்சோ ஒரு மாதிரியா இருக்கு ஆக்சுலி. இப்போ ஒ குளோஸ்டா இருக்குல கண்டிப்பா ஒ க்ளோஸ் பண்ணிதா போணு. ஏசி இல போடாம போக முடியாது. இவ பஸ்ன்னா கொட ஓ ப்பன்ல இருக்கு கொஞ்சோ பரவால்ல. அது ம்ச் கொஞ்ச நேரோ தாக்கு புடிக்குது. இந்த ட்ரெயினு சொல்லவே தே நல்லா இருக்கு ஒன்னு பிரச்ன இல்ல.
ட்ரெய்ன்ல ஜாலியா ட்ரெய்ன்ல ஜாலியா குழுங்காம அழுங்காம போய்ட்லா. கார்ல நமக்கு அந்த லெதர் சீட் டு ஸ்மெ உள்ளயே வந்து ஒரு வாமிட் வந்துரு
அதுதா அது வேற இப்பல்லா வந்து நியூஸ்லல்லா நெறைய பாத்த. ஃப்ஸ்ட்டு எடுத்த உன கொஞ்சோண்ட ஓபன் பண்ணிட்டுதா அதுக்கப்றமா போ போணுனு சொல்றாங்க. அதுவு ஒரு பெரிய டிசிஸ்ல்லா வரு அப்டின்றாங்க. ஏனா அந்த வெயில்ல வந்து ஹீட் ஆயிட்டு அந்த மாரி ஏதோ நோய் வரூ அப்டின் சொல்லி சொ சொல்றாங்க சேரின் நியூஸ்ல பாத்துருந்த.
ஆமா அந்த ஹீட்டு உள்ள எறங்க எறங்க அந்த உள்ள இருக்க பிளாஸ்டிக் ல்லா மெல்ட் ஆகுதுல அதனால இருக்கூன் நெனைக்கிற.
சொன்னாங்க நீங்க எங்க டிராவல் ல்லா போவீங்க
நாங்க எங்க உஹ்ம் போவோ. அதா சொல்றல்ல எனக்கு வந்து வீட்லந்து வெளிய வேலைல இந்து தப்பிக்ணு. மெயின் அதா என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட். அடுத்து போணு அப்டின் சொன்னா கோயிலுக்கு பக்கோ கண்டிப்பா போமாட்ட. க்யூ கட்டி நிப்பாங்கல்ல. அது எனக்கு புடிக்வும் புடிக்காது. ஃப்ரிய்யா இருக்க கோயில்க்கு வேணா போவ உங்களுக் கோயில் போறது அது மாரில்லா புடிக்குமா
எனக்கு அதேதா. ஃப்ரீயா இருந்த போய்ட்டு வருவ இப்ப எங்க அம்மா லாம் பாத்தீன்னா கூட்டத்ல போனுமா அப்பதா வந்து பக்தியா இருக்குமா. அப்டி சொல்லுவாங்க பாரு என்க்கு என்னம்மா நீ க சாமியதான பாக்க போற உனுக்கு கூட்டத்துலதா போணுமா, விசேஷ்மாதா போணுமா ஏ போனமா வந்த மாருக்கணு. எங்க அப்பாக்ல்லா வந்து காலைல இயர்லி மார்னிங்லா போய்ட்டு வந்துருவாரு. ஃபர்ஸ்டு ஆளா போய்ட்டு வந்துருவாரு. ம்ச்
வந்து வெய்லுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்துர்ணு.
கூட்டோ இல்ல. நீங்க சொல்ற மாரி இப்ப ஃப்ரீயா போய்ட்டு வந்துர்ணு. கூட்டத்திலந்து போய்ட்டு இந்தா க இதுவா இருக்கு இல்லயா, அதனால சீக்ரோ போய்ட்டு வந்துர்ணும்ன் பாப்பாரு. எனக்கூ அதேதா நீங் சொல்ற மாதான் சீக்ரோ போனமா வந்தமா அப் டீன்ற மாரே இருக்கு. நம்ம சுத் சுத்தி பாக்கறது வேற ஆ க்யூ ரொம்ப ந க்யூ இருக்கு. நா வக்கவே முடியாது கால் வலிக்கு. அந்தமாதில்லா இருக்கு
உம் ஒரு சில கோயில் அப்டி இருக்கு. ஒரு சில ப்ப எல்லா ஓக்கேதா அதுக்கு நம்ம வந்து வீட்லே சாமி கும்பட்லானே எனக்கு தோண ஆரம் ச்சுரு
எனக்கூ அதேதா அம்மா சொன்ன மாரி கோயில்ல போய் அங்க போய் இது பண்றது எல்லா ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போயிட்றாங்க போலருக் கு அதனால நெறைய ரஷ் இருக்கூ.
பெரிய பெரிய கோயில்லெல்லா அப்டி பண்ணிட்றாங்க.
அதுவு வண்டி டிராவல் பண்ணி ஊர்ல பெரிய எது லாங்லந்துல்லா கூட வராங்க பாத்து த்திங்களா புக் பண்ணிலா வருவாங்க. அவங்க டிராவல் பண்ணி வரும் வருவாங்களா அதனால வந்து என்ன பண்றது நெறய கூட்டோருப்ப விசேஷ நாள் அதுவு எங்க அம்மால வந்து விசேஷ நாள்தா போணுனுவ அடம் பிடிப்பாங்க
அந்தந்த அஹ் அது எப்டினா சில பேரு என்ன நினைப்பாங்கனா இப்ப அந்தந்த கிழம அந்தந்த சாமி கும்பிடணு அது மாரி எல்லா உண்டுல்ல
நா அதா கேப்ப இன்னைக்கு இந்த சாமி கும்பிட்டா ஏ சாமி காப்பாத்தாதாமா அப்படின்ல்லா சொல்லி கூட கிண்டல் பண்ணுவ
அவுங்க நம்பிக்கை அது அவுங்க நம்பிக்கைல்ல
ஆமா ஆமா வேற எங்க இப்ப என்ன ரீசன்ட் எங்கேயாச்சும் போனீங்ளா
அங்க ஹில் ஸ்டேஷன் போனோ நல்லா இருந்ச்சு கிளைமேட் எப்டினா இங்கதானே நமக்கு வெயில் தாங்க முடியலல்ல அங்க ஓகேதா எனக்கு கொஞ்சோ இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இல்லாதாதனால தப்பிச்ச
ஆமா சின்ன பசங்களுக்கு மோஸ்ட்லி நெறயா பேர் சொல்லிருக்காங்க கேள்விப்பட்டிருக்க ப்ச் இப்ப கொழந்தையில இருந்தே கூட்டிட்டுதா போயிட்டு இருக்கோ அவளுக்கு ஆனாலு வந்து அப்படித்தா இருக்கு ஆஹ் நெறய நான் யூடியூப்ல எல்லா பாத்திருக்க இந்தந்து பேண்டேட் வந்து கையில ப்ச் ஸ்டிக் அப்பண்ணா அதுக்குன்னு ஒன்னு என்னமோ வந்திருக்கா அது உண்மையா பொய்யா தெரியல ஒரு மாரி ச்சு மாரி இருக்கு அத கட்டிட்டு போனா வந் து வாமிட் நின்று அப்டினு சொல்லி சொல்றாங்க நானு ட்ரை பண்ணலானு நெனச்ச அப்புறோ வயித்துல அந்த தொப்புள்கிட்ட அந்த அந்த பேண்டைட் இருக்கல்ல அதவந்து ப்ச் நம்ம பண்ணிட்டோ அப்படின்னா அப்படியு வராம இருக்குன்றாங்க பட் நா எல்லா ட்ரை பண்ணல எனக்கு நம்பற மாரியு தெரியல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்கலா அவளுக்கு இதா ட்ரை பண்ணிட்டு செட் ஆச்சுானா அத நானே பண்ணிக்கலானு பாக்க ஏனா ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த டிராவலிங் சாக்லேட்டு நீ
நீங்க சொல்றதுல்லா இப்பதா பஸ்ட் டைம் கேள்விப்படுற பேண்டேஜ் சொன்னீங்கல்ல இதுவரைக்கு கேள்விப்பட்டது இல்ல
இல்ல நானு யூடியூப்ல எல்லா பாத்த புதுசா இருக்கு ஏனா மோஸ் நெறயா பேரு இந்த பிரச்சன சொல்றாங்க இந்த புதுசா இப்ப பாத்தீங்கன்னா வீடியோஸ் எல்லா பாத்த நல்லா காமெடியா இருக்கு ப்ச் எப்பதா இறங்குறோன்ற மாரி அந்த லேடிஸ் எல்லா சில பேரு பண்ணுவாங்க
கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல அதனால கஷ்டோந்தா ஹ்ம்
மாருக்கு சாப்பிடாமேயே போவர்க்கு முடியாது எம்டி ஸ்டொமக்ல போனாலு கூட வருது வந்துரு அந்த மாதிரி ப்ச் வாமிட்டே வர்லனா கூட டிஸ்டன்ஸ் சென்ஸ் ற்று இருக்குல்ல கொமட்டர மாரி அதுல்லா கூட வந்துரு அவ ப்ச் நெனைச்சிட்டே வேற வர இருப்பா எ பொண்ணு வந்து அப்படினு நெனைச்
அது ஒரு நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு வாமிட் வந்துருமோ வாமிட் வந்துருமோனு சில பேருக்கு
காருனாலே பயபடுவா ஆனா ஒரு ஒரு சில டைம்ல ஆட்டோல கூட எடுத்துருவா கொஞ்சோ லாங்ல போச் சுனா அப்டினா அப்ப வீட்ல ஆ அப்பையு எடுத்திருக்கா அவ திட்டுவா என்னதா திட்டுவாங்க ஏனா நா து பழக்கம் பண்ல பழக்கம் பண்லனு அ ப்டிலா இல்ல அது ஒரு சில பேர்க் கண்டிப்பா இருக்கும் இருக்கவே செய்யு
ட்ரெய்ன்லியே ஒரு சில பேர் வாமிட் பண்றாங்க தெரிமா
ட்ரெய்ன்லயா
ஆமா அந்த ட்ரவெல்னாலே சில பேர் ஒத்துக்காது சுத்தமா ட்ரெய்ன்லிமே எடுத்துருக்காங்க நமக்கு வந்து அந்த டைம்ல அவுங்க ப க்கத்துல ஒக்காந்திருக்கும் போது அன்னிஸியாருக்கூ
ஓகே ஆமா ஆமா கரெட் கரெட் ஆம்மா
எனக்கு வந்து ஆ எனக்கு வந்து என்ன பயோனா வெச் கோங்ளே எனக்கூ வந்துருமோன் ஒரு பயோ வந்துரு
அது மரிதா அது ஒரு இது நம்ப ஒர்த்தவங்க இர்ந்தா கூட மத்தவங்க எல்லா வந்து அதுனால பாதிக்கப்படுவாங்க சாப்டவு முடியாது அவுங்களுக்கு நம் கூடொ இது பண்ண முடியாது ரொம்ப பயப்படு எந் தங்கச்சிலா பக்கத்ல உக்காராத அப்டின்ருவா எம் பொண்ண பாவோ அந்த மாதிரி சி சில பேர் பாத்தாலே ஒரு மாதிரி இருக் குல்ல அவுங்ளுக்கு அதனால நா விண்டோ ம் விண்டோஸ் சைடே உக்கார வெச்சிருவ நானு இப் சி ம் சில பேரு ட்ரெயின் சீட்டுக்கோட விண்டோவே புடிச்சிருவாங்கல்ல
ஆமா அந்த சீட்டு கெடைக்கறதுக்லா குடுத்து வெச்சிருக்குணுமே விண்டோ சீட்லா கெடைக்க
அதாவ்து வாமிட் எடுக்கறவங்கள்க்கு அது கரெக்டா
சும்மா வேடிக்க பாக்கறவங்களுக்லா வேணுமே வின்
ஆமா அது என்னமோ கரெக்ட் தா இந்த டிரேவல் டைம்ல சொல்ற நானு
தீட்டு குடுத்தர்ணு கொஞ்சோ அவுங்க ரிலாக்ஸ் தா ட்ரேவல் பண்ணுவாங்கல்ல
ஆமா ஃபிளைட் ட்ரேவல்லா இருக்குங்ளா உங்ள்க் எக்ஸ்பீரியன்ஸ்ருக்கா
ம்ஹூம் இது வரைக்கு இல்ல உங்குள்க்கு
ஆ இருக்கு இருக்கு இங்க டொமஸ்டிக்ல தா இருக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோ ஒரு மாதிரி தா இருந்துச்சு காதல்லா அப்டியே ஒரு மாதிரி அப்டி யா அந்த மாதிரி இரு துச்சா அப்றோ அப்றோ ஓகே பழகிர்ச்சு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் போன ஒட்னே பழகிருச்சு
பரவால்ல நீங்க ஃப்ளைட்ல எல்லா போய்ட்டு வந்ட்டீங்க இன்னு நா ஏர்போட் பக்கமே போனதில்ல
சேரி சேரி போங் கூடிய சீக்கிரத்தில போயிருவீங்க
ட்ரை பண்ணுவோம் இனிமேல் தா சாப்புட்ணு நீங் சாப்ட்டாச்சா
இல்லல்ல நானு தா செரி சும்மா போர் அடிக்த்தேன் பண்ணே செரி நா போய் சாப்பட்டுங்களா
ஆ ஓகே பாய் பாய்